ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
வணக்கங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி இல்ல ஆ சாப்பிட்டேன் தோழி இப்பதான் தோச
ஓ நானும் தோச தாங்க தோச பாசி பருப்பு குழம்பு
வாவ் சூப்பர் சூப்பர் ஆ நல்லா ஆ நல்லா செஞ்சிருப்பீங்க சாம்பார் தோச அதுக்குன்னே தோசக்குன்னே சாம்பார் செய்வீங்களா
அமாங்க அது பைத்தம் பருப்பு ஃபஸ்ட் அது என்ன சொல்லுவாங்க பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த
ஆமா சிறு பருப்பு நான் சொல்லுவேன் சிறு பருப்புன்னு சொல்லுவேன் மஞ்சள் கலர்ல இருக்கு
அதை வந்துட்டு வருத்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு எதுவுமே ஊத்தாம சும்மா சுடு பண்ணுவேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில வச்சி
ஆஹ்
அதை சூடு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்ப நல்லா கழுவிட்டு அதுல தக்காளி ஒரு ரெண்டு ஒரே ஒரு பச்சை மொளக் கா அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லது பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம்ன்னா ஒரு ஆறு வெங்காயம்
உம்
சும்மா ஒரு படி பருப்புக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தக் காளி போட்டுருவாங்க தக்காளி கொஞ்சம் நிறையா
ஆஹ்
அப்புறம் பூண்டுங்க நல்ல பூண்டு நிறைய போடுவாங்க நல்லாருக்கும் ஒரு ரெண்டு பூண்டாது
சூப்பருங்க சூப்பர் ஹா
போட்டுட்டு குக்கரில வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் வைப்பாங்க அதிலவே அதலயே குழஞ்சிரும்
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அதுல கொழையிற மாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது போடும்போது கொஞ்சம் மஞ்ச தூளும் இது ஒரு சிட்டக்கை எண்ண மட்டும்
ஆஹ் கொஞ்சம் எண்ண ஒரு ஸ்பூன் ஊத்திறீங்க ஆஹ்
வேக வைப்பங்க வேக வச்சுட்டு அது குழஞ்ச பின்னாடி இறக்கிட்டு இன்னொரு இதுல வந்துட்டு இன்னொரு வெங்காயத்த மெல்லீ சா நீட் நீட்டா அரைஞ்சுப்போம் அந்த அந்த வெங்காயத்த அரிஞ்ச வெங்காயத்த அ கடுகு கருவேப்பில வெங்காய போட்டு வதக்கிட்டு அதுலயே ஒரு ஸ்பூன் மொளகாதூள் போடுவங்க ஏன்னா அந்த பச்ச வாசன வராம இருக்கணும்ட்டு
ஓ சரிங்க சரிங்க அ ஏ
போ இது மொளகா தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டே நிமிஷோ மொளகாதூள் போட்ட எண்ணெயில போட்ட ஒடனே அது ஒரு மாரி கஇது மாறிடு பச்ச வாசன போயிடு வெங்காய வதங்குன பின்னாடிங்க
ஆ ஆ ஆ
வெங்காய நல்லா எண்ணயில வதக்கிட்டு பெருங்காய தூள் போட்டுட்டு இந்த மொளகா தூள் ஒரு ஸ்ப் பூன் போட்ட ஒடனே அது கலர் வந்துறு ஒடனே டக்குன்னு எடுத் து இந்த சாம்பார்ல ஊத்திட்டு கொத்தமல்லி போட்டு எறக்கிற்ணுங்க சூப்பரா இருக்குங்க சாம்பார்க்கு
ஆமாங்க இது சாதத்துக்கு நல்லா இருக்குங்க இது நீங்க இதே வந்து சாதத்துக்கு செஞ்சுட்டு அ சிக்கன் ஃப்ரையோ இல்ல ஃபிஷ் ஃப்ரை பண்றீங்க இல்லயா ஃபிஷு ஃப்ரை பண்ணும் போது நீங்க இந்த சாம்பார் வந்து கிள்ளு சாம்பார்ன்னுவாங்க எங்க ஊர் பக்கோ கிள்ளு சாம்பார் அதாவது இந்த மாரி செஞ்சிட்டு நீங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப் டாலோ இல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபை நல்லா செஞ்சு அது ஒரு ரெண்டு வச்சு சாப்ட்டாலோ நல்லா இருக்கு வாசனையா இருக்கு அந்த சாம்பாருக்கு அந்த நீங்க வச்சு சாப்பிடுற சிக் கனுக்கு வந்து நெஜமாவே அருமையா இருக்கு
ம்
ம்
இல்லைங்க நா என்ன பண்ணிருக்குறேன்னா அதுக்கு சாதத்துக்கு வந்துட்டு அதுவே தொவரம் பருப்பு போட்ருவே காஞ்ச மொளகா கிள்ளி போட்டுருவே அதுல தாளிக்கும்போது அதே மாரி காஞ்ச மொளகாதா போடுவே மொளகாத்தூள் போட மாட்டே, ஆ இதுக்கு வந்து ட்டு சாம்பாருக்கு நைட்டு சூடா செஞ்சி காலையிலயோ டிஃபனுக்கா இருக்கட்டு நைட்டு டிஃபனுக்கா இருக்கட்டு இது சூட செஞ்சி ஒடனே சாப்ட்டோனா அவ்ளோ நல்லாருக்குங்க சுட சுட சாப்ட்டா மூணு தோச சாப்புட்லாங்க
சூப்பராங்க ஆ ஆ ஆ இன்னொரு ஒரு டவுட் எனக்கு இந்த மோர் கொழம்புன்னு சொல்றாங்கப்பா நா இதுவரையு ட்ரை பண்ணது இல்ல இதுல வெண்டக்கா போட்டு கூட செய்லான்றாங்க அது நீங்க எப்பனா ட்ரை பண்ணிருக்கீங்ளா
இல்ல நான் யூடியூப்ல பாத்துட்டு ட்ரை பண்ணுவே அப்புறோ எங்க ஓரகத்தின்னு சொல்லுவாங்க அவுங்க கொஞ்சோ நல்லா செய்வாங்க அவுங்க காய் போட மாட்டாங்க ஆ அது மோர் கொழம்பு செஞ்சு பாத்துட்டு நா ரெண்டு முற செஞ்சு பாத்தேனா அது ஒரு மாரி கொதிக்க விட்டுட்டே தெரியாம கொதிக்க விட்டதும் அது திரிஞ்சு போய் வேஸ்ட் ஆயிடுச்சு
ஓ ஓகே ஓகே, ஏன்னா அது கொதிக்க கொதிக்க வைக்க கூடாதுங்ளா
ஆ கொதிக்க வைக்க கூடாதுங்க நம்ம அதுக்கு பதில என்ன பண்ணலான்னா அ தயிர வந்து நல்லா கொஞ்சமாதா இது போட்டுட்டு மோரு மாரி தண்ணி ஊத்தி அடிச்சிட்ணுங்க கொஞ்ச கெட்டியாவே
ஆ
அடிச்சி வெச்சுக்கிட்டு நீங்க வெங்காயோ, காஞ்ச மொளகா பெருங்காய தூளு, மஞ்ச தூளு இதெல்லா எண்ணெயில வதக்கிட்டு அதுல போட்டுருங்க கொத்தமல்லி, கருவேப்பில எல்லா அப்டி வெறும்னாவே தாளிச்சு அதாவது மஞ்சதூள் போட்டு தாளிக்கணு அப்போ உங்களுக்கு பாக்க அப்டியே மோர் கொழம்பு மாரியே இருக்குங்க
ஆ ஆ சரிங்க சரிங்க கண்டிப்பா இதே நானு கண்டிப்பா நா ட்ரை பண்ணி செஞ்சி பாக்குறே வேற எதனா ரெசிபி கொஞ்சோ ஈஸியா ரெசிபி எதனா கொஞ்சோ அப்டியே ஒரு ஒரு டிப்ஸ் சொல்லுங்களே ரசப் பொடினு ஒன்னு வீட்டுல செய்றீங்க இல்லீங்கா
ஆமாங்க
அது எப்டி ரச பொடினு வந்து செஞ்சு நீங்க எத்தன நாளைக்கு அது யூஸ் பண்ணலா
நா மாசக்கணக்குல யூஸ் பண்ணுவேங்க வெளியே வச்சே மாசக்கணக்குல யூஸ் பண்ணுவே ஏன்னா அது நம்ப டிரை ரோஸ்ட் பண்ணிட்றோ, எண்ணெ போடாம நம்ம வறுத்து எடுத்துட்றோ,
அப்டிங்க அப்படிங்களா ஆ சேரி சேரி இப்ப என்னென்ன பொருள் தேவைப்படுது சொல்லுங்க
அதாவது நானு சம அளவு எடுத்துப்பேங்க நீங்க மெழுகு ரசோ அதிகமா வைக்கிறதுதா இருந்தா மெழுகு அதிகமாக எடுத்து ட்டு கொஞ்சோ அதை விட கொஞ்ச கம்மியா ஆ சீரகம் எடுத்துக்கோங்க நறைய பேர் சீரக ரசோ செய்வாங்க, அப்ப சீரகம் அதிகமா எடுத்துட்டு மெழுகு கம்மியா வைப்பாங்க நா வந்துட்டு ரெண்டுத்தையு சம அளவுல எடுத்துப்பே எதுக்கு வம்பு ஸ் மொழுது ரசமான்னு கேட்
இப்ப நூறு நூ இது இதுல இதுல நூறு அதுல நூறு எடுத்துக்கலாங்களா
ஆ அந்த மாரி எடுத்துக்கோங்க நீங்க அவ்வளோ கூட சேக்க வேண்டா ஒரு ஐம்பதுஐம்பது கிராம் எடுத்துக்குவோங்க அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட அதிகமா கால் கிலோவுக்கு வந்துடு
சரிங்க சரிங்க ஆ
இது ஒரு அம்பது அது ஒரு அம்பது அப்பறோ தனியா இருக்கு இல்லையா முழு தனியா அது ஒரு அம்பது அப்பறோ, ம் கருவேப்பிலை அது நீங்க நல்ல ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க
ஆ, சரிங்க சரிங்க, ஆ,
காஞ்ச கருவேப்பல இருந்தா நல்லது இல்லன்னாலு நம்ம என்னாப் பண்ணலா எண்ணெய் அ எண்ணய் இல்லாம அப்டியே வெறு தவால போட்டு கொஞ்ச நேரோ வது வதக்கிட்ருந்தோனா அது ட்ரை ஆகிடு
ம்
அது சுத்தமா வதங்கணுங்க ட்ரரை ஆகணு அதாவது கைல தொட்ட அது ஒடையணு கருவப்பில மொறு மொறுன்னு வரணு சிம்லயே வச்சு பண்ணுங்க தீச்சுடாம இல்லனா நீங்க வெயில்ல ரெண்டு நாள் வச்சிடுங்க கருவேப்பிள்ளைய
சரிங்க
இப்போ இருக்கிற வெயிலக்கு வச்சு அது ஒரு ஒரு மொறு மொறுன்னு காஞ்சி போய்டுங்க அந்த கருவேப்பில எடுத்துக்கோங்க அப்பறோ காஞ்ச மொளகா அப்பறோ பெருங்காய தூளுங்க
பெருங்காய தூள போடுறீங்களா இல்ல கட்டியா வந்து கட்டிய வந்து இது பண்ணி
ரொம்ப நல்லதுங்க நா கட்டிப்பெருங்காயோ ஏன்னா இங்க வாங்கறதில்லைங்க எனக்கு கெடைக்கல அ அதனால நீங்க பெருங்காயமா இருந்தாலு சரி பெருங்காய தூளா இருந்தாலு சரி இவ்வளதாங்க அதுக்கான பொருளு இது எல்லாத்தையு தனி தனியா வறுத்து எடுத்துக்கோங்க தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க
ஏங்க தனித்தனியா வறுத்து எடுக்கிறதுக்கு ஒன்னா வறுத்துத்துக்கு என்னங்க வித்தியாச
அதாவது ஆ
பொருளு ஒன்னா தான சேத்து அரைக்க போறீங்க இப்ப எல்லாமே போட்டு ஒன்னா ஆஹ சொல்லுங்க
அது என்னன்னா சீரகோ ரொம்ப மெலிசா இருக்கு தனியா கொஞ்ச குண்டா இருக்கு மெழுகு கு சூடு ஏற கொஞ்ச லேட் ஆகு நீங்க மெழுகு சூடு ஏற னுன்னு நெனைச்சுட்டு சீரகத்தையு சேத்த வறுத்திங்கன்னா சீரகோ தீஞ்ஜு போயிடு
ஓ சரிங்க சரிங்க கரெக்ட்டு கரெக்ட்டு இது ஒரு ஆ
ஆ வெந்துடுச்சு சீரகோ வறுத்துருச்சு வாசனை வந்துருச்சுன்னு நெனைச்சிட்டு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா மெழுகு வருக்க வறுப்படாம இருக்கு
ஆ ஓகே ஓகே ஆ சரிங்க சரிங்க
எப்பயுமே நீங்க எல்லாத்தையு தனித்தனியா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இவ்ளோ தாங்க இது மட்டு வறுத்த எடுத்து பொடி பண்ணி ஆற வச்சுட்டு பொடி பண்ணட்டு டோர டப்பால சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது நீங்க எப் எப்பபோனாலு ஒரு ஸ்பூன் அப்பப்போ மெழுகு சீரக தட்டி தட்டி போறத விட இது நம்ம வறுத்து எடுத்தது இன்னு வாசனையாவு இருக்கு
ஓ சரிங்க சரிங்க ஆ
இது மாரி பண்ணிக்கலாங்க
இப்போ இந்த வாய் இப்ப அரைச்சு வச்சறீங்களா இந்த சாம்பார் இந்த ரசப்பொடிங்கள எப் பல்லா இப்போ நீங்க ரச வைக்கிறீங்களோ அப்போ வந்து இதுல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டு எடுத்து புளிக்கரசைல கரைச்சுரீங்களா டைரக்ட்டா எண்ணெயில போடுறீங்களா
எப்படி வேணுனாலு செய்யலா அதாவது நீங்க டைரக்டா எண்ணெய்ல போட்டு கொஞ்ச பூண்டு தட்டி போடுவோ இல்லையா பூண்டு காஞ்சி மொளகாவு நீங்க காஞ்சி மொளகாக்கு பதில் பச் ச மொளகா போடுங்க ரசத்துல ஏன்னா இதுலே நாம காஞ்ச மொளகா போட்டு அரைச்
போட்டு அரைச்சு வச்சுறோ ஆ
இது உங்களுக்கு எந்தளவுக்கு கார வேணுமோ அந்த அளவு ஒரு பத்து பதினைஞ்சு மொளகா கூட போட்டுருங்க போட்டுட்டு அரைச்சி வச்சுருங்க அதையு தனியா வறுக் கனுங்க ஆமாங்க வறுத்து எடுத்து அரைச்சி போட்டுக்கோங்க ப்ளஸ் நீங்க அதுல அதாவது ம் ரசோ வைக்க போம்போது தக்காளிய நீங்க அதிகமா சேத்துட்டு புளிய கம்மியாக சேத்துக்கோங்க
ஆ சரிங்க சரிங்க ஆ ஆ ஓகேங்க ஓகேங்க அப்ப த தக்காளியோட ஃப்ளேவர் வர தக்காளி ரசோ மாரி நல்லாருக்கு
ஆமாங்க எப்பயுமே தக்காளி ஒரு அஞ்சி தக்காளி சேத் துக்கோங்க அதுவு நல்ல பழுத்த தக்காளியா இருந்தா அவ்வளோ சூப்பரா இருக்கு ரசோ நல்ல பழுத்த தக்காளி ஒரு அஞ்சி தக்காளியா சேத்துட்டு அஞ்சி தக்காளி எடுத்துட்டு ஆ ஆ ச புளி கம்மியா எடுத்துட்டு எல்லாத்தையு ஒன்னா சேத்து கரைச்சி வச்சிக்கோங்க கைல நல்லா மெசியனுங்க ஒரு சிலர் சோம்பேறி தனமா என்ன பண்றாங்கன்னா தக்காளிய ஒடச்சி விட்டா போது அப்டின்னு சொல்லிடுவாங்க இல்ல என் உங்களால சரியா கரைக்க முடியலன்னா முடிஞ்ச வரைக்கு ரெண்டு விசில் விட்டுருங்க குக்கர்ல விட்டுட்டு ஆற வச்சி ஆமாங்க வேக வச் சி செஞ்சாலு இன்னு அருமையா இருக்கு நெறைய பேர் அர்ஜென்ட்க்கு அந்த மாரி தா பண்றாங்க ஆ என்ன பண்றது குக்கர்ல வேக வச்சி எடுத்துர்றாங்க ஒரு விசில் ரெண்டு விசில் விட் டாங்கன்னா அது கொஞ்சோ மசிஞ்சிரு கைல நம்ம ஆனா அது ஆர வைக்கிற டைமுக்கு நம்ம கையிலயே மெசி
கைலயே மெசிச்சிடலா ஆ ஆ ஆ இன்னு பெட்டர் மிக்சில கொஞ்சோ ஒண்ணு பாதியுமா அரைச்சு
இல்லைங்க தப்புங்க அது பண்ணிட கூடாதுங்க அது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் குடுக்குறது இல்லைங்க ஏன்னா அதுல இருக்குற வெதையெல்லா ஒடைஞ்சி தூள ஆயிடு விதையே ரெண்டா உடைஞ்சி அது வேற டேஸ்ட் குடுக்குதுங்க நல்லாவு இல்ல அதனால நம்ம கையில எந்த அளவுக்கு நைஸா கரைச்சி ஜூஸியா அதுல எடுக்குறமோ
ஆ
அப்பதா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதே மாதிரி தாளிக்கும் போது பச்ச மொளகா போட்டு செய்ங்க செரிங்களா
மொதே பச்ச மொளகா கீறி போட்றனுங்களா ரெண்
ஆமா ரெண்டு இல்லைங்க உங்க காரத்துக்கேத்த மாரி அஞ்சி ஆறு கூட போட்டுக்கலா அதாவது ரசோ தாளிக்கவே நீங்க பச்ச மொளகாதா யூஸ் பண்ண போறீங்க
ஓ நா எப்பவுமே இதுவரையு நா பச்ச மிளகா யூஸ் பண்ணதே இல்லைங்க
நீங்க தக்காளி ரசத்துக்கா இருக்கட்டு பருப்பு ரசத்துக்கு பருப்பு ரசோ செய்வீங்களா இது இதுலயே கொஞ்சோ பருப்ப நல்லா கொழைய வேக வச்சி எடுத்து அதுல ஊத்திட்டிங்கன்னா இது பருப்பு ரசங்க
கண்டிப்பாங்க அடுத்த இணைப்புல கண்டிப் பா இணஞ்சி உங்களுக்கு சாம்பார் ரெசிபி எங்களுக்கு சொல்லுங்க நன்றி தோழி ம் நன்றி தோழி நன்றி தோழி